வணக்கம் வணக்கம் தோழி ஆ கேக்குது கேக்குது கேக்குது
ஆ ஓகே தோழி இன்னக்கி என்ன தலைப்பு பத்தி பேசுவோ நலமா இருக்கே தோழி நீங்க நீங்க எப்டி இருக் கிங்க
ஆ நல்லாருக்கே
ஓகே தோழி ம் பின்னாடி எதோ இரைச்சலாருக்கு கொஞ்சோ ச த்தம் இல்லாத எடத்துக்கு வந்து பேசுங்க சத்தமும் நீங்க பேசுறது கம்மியாருக்கு தோழி
இப்ப நா பேசறது கேக்குதா ஆ இப்ப கேக்குது தோழி என்ன தலைப்பு ம் கேக்குது தோழி என்ன தலைப்பு பத்தி பேசுவோ
ஆ என்ன தலைப்பு பேசலா நீங்க சொல்லுங்க
குக்கிங் பத்தி பேசுவோ தோழி சமையல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லா நீங்க சொல்லுங்க எந்த சமையல் நல்லா பண்ணுவீங்க என்ன தோழி
பீஃப் கொழம்பு அதுதா நறய பண்ணுவே
பின்னாடி சத்தங் கேக்குது தோழி
சொன்னது புரியிதா ஆ
டீவி ஓடுதுன் நெனைக்கிறே நீங்க கொஞ்சொ வெளில வந்து பேச்னீங்னான தெளிவா கேட்கு இல்லனா நீ என்ன சொன்னிங்கெனே புரியெல
ஒரு ஒரு நிம்ஷ வெயிட் பண்ணங்க
ஓக்கே தோழி
ஆ கேக்குதா
ம் கேக்குது தோழி இப்பதா நீங்க பேசுற சத்தமாவு கேக்குது
சேரி சேரி சொல்லுங்க
ஆ சொல்லுங்க என்ன தலைப்பு பத்தி பேசுவோ
குக்கிங் பத்தி பேஸ்லாமா
ஆ பேசலா தோழி உங்களுக் தெரிஞ்ச சமையல் பத்தி சொல்லுங்க
எனக்கு தெரிஞ்ச சமையலே மீன் கொழம்பு அப்றோ மட்டன் கொழம்பு சிக்கன் கொழம்பு அப்புறோ தீயர்ரி மாரி வெப்பங்கல்ல இதல்லாங்க
ஆ ஓகே தோழி மீன் கொழம்பு எப்டி வெக்கிறதுன்னு சொல்லுங்க எனக்கு ஸ் சமைய சமையல்ல அசைவோ நா அந்த அளவு சவ் செய்யே மாட்டே ஆஹ் அ இப்பதா நா கொஞ்சோ கொஞ்சமா கத் கத்துக்கிட்டுருக்கே அதனால நீங்க அசைவோ பத்தி எப்டி சமைக்கிறதுன்னு சொன்னீங்கனா நா தெரிஞ்சுக்குவே
மீன் கொழம்புக்கு வந்து வந்து மீன் கொழம்பு ரெண்டு விதமாட்டு வெப்பாங்க செல மீனுக்கு வந்து பச்ச கொழம் பச்சக்கறி கொழம்புன்னு இன்னொன்னு வந்து வருத்த அரெச்சக்கறின் சொல்வாங்க பச்ச கொழம்புன்னா சும்மா ஒரு தேங்காவு மஞ்சப் பொடி மொளவு பொடி உள்ளி போட்டு கொஞ்சோ நல்ல மொளக் முழு மொளா மொளாகாருக்குல்ல
ம் ஓகே தோழி அ அதுக்கப்புறோ ரெ ட்றால் பத்தி எதாவது தெரியுமா இறால் சொல்லுவோம்ல அதப்பத்தி எல்லாம்
ஆமா ஆமாம் அதா எங்க ஊர்லயு அதிகமா கடைக்கு அ நல்லா ஆ அழகா நல்லாருக்கு சொவை நல்ல சுவையாருக்கு
ஆ அது எப்பிடி செய்றது இந்த இறால் தொக்கு சொல்றாங்கல்ல அது பத்தி ஏ எனக்கு தெரிஞ்சுக்கன்ணு தோணுது அதுப்பத்தி நீங்க நல்லா செய் விங்கனா எனக்கு அதுப்பத்தி சொல்லுங்க
இறால் ரோஸ்ட் செய்திருக்கோம்
ம் அது எப்
அது வந்து சும்மா அந்த இது நம்ம சிக்கன் கொழம்பு வெக்கற மாரிதா கொஞ்சே கட்டியாட்டு கொஞ்சோ உள்ளி பல்லாரி இருக்குலா ஆமா ஆனா வந்து கொஞ்சோ கட்டியா வெக்கணு கட்டியான தண்ணி விடாம அந்த மாதிரி கொஞ்சோ பல்லாரி தக்காளி பச்ச மொளவு இதெல்லா வெட்டி வெச்சுட்டு அப்புறோ வந்து ஒரு எண்ணெய்ல அடுப்புல பாத் தரத்த வெச்சு எண் எண்ணெய்ல வந்து இது எறச்சி மசாலா தெரியுமா ஏலக்கா க்ராம்பு பட்டையில்லா பொடிச்சி அரச்சு வெச்சுருக் வாங்க எறச்சி மசாலா
ம் அது மட்டு இல்லாம அ சமையல் அப்பிடிங்கறது உங்குளுக்கு ரொம்ப ஆர்வோ இருக்கா
ஆ கொஞ்சோ கொஞ்சோ ஆனா நா ரொம்ப சமையல் ஒன்னு கத்துக்கெடலங்க
ஓகே இப்ப நீ ச சைவத்துல என்ன விதமான சமையல்லா நல்லா பண்ணுவீங்க
சைவம்னா ஒரே தியரி மட்டுந்தா வெக்கத் தெரியு அப்பறோ வந்து மலக்கறி அந்த காய்கறி தோருன் சொல்லுவாங்கல்ல
காய்கறி
தொவரன் சொல்லுவாங்கல்ல பீன்ஸு போட்டு தொவரொ வெப்பாங்க வெண்டெக்காப் போட்டு தொவரொ வெப்பாங்க
ம் ம்
அவியல் கேள்விப்பட்ருக் கிங்ளா அதுல்லா தா வெப்போ அதுக்கு அதுக்கு மேல வ அதுக்கு மேல வேற எந்த சைவ சாப்பாடு வெச்சதில்ல
ஓகே தோழி ஓகே தோழி ஆ எனக் கு எந்து என்ன அதிகமா பண்ணுவே அப்டினா சைவந்தா பண்ணுவே ம் ம் சைவத்துல நா அதிகமா பண்றது என்ன அப்டின் பாத்தீங்கன்னா நா வந்துட்டு சாம்பார் வெப்பே ரசோ ஆ வத்தக் கொழம்பு இந்த மாதிரியான ரெ ரெசிபிஸ் எல்லாமே நா பண்ணுவே ஆ அது மட்டு இல்லாம அசைவத்துல பாத் தீங்க அப்டின்னா ம் சிக்கன் மட்டு சமைக்க தெரியு தோழி சிக்கன் மட்டு செய்வே ம் மத்தபடி இந்த முட்ட பண்ணுவே அது இல்லாம இந்த மீனு இறாலுங்க சேரி இதல்லா நா வந்துட்டு சமச்சதில்ல தோழி எதுனால அப்டின் பாத் தீங்னா நா அசைவொ சாப்புட்றதே இப்போ ஒரு ஒன் இயரா சாப்புர்ணு அதுனால இப்பதா நா வந்துட்டு சமைக்கவு அசைவொலா கத்துக்குறே தோழி
நாங்க முந்து முன்னாடியிலேருந்து அப் அசைவந் ம் ஆ அசைவத்துலதா நாங்க சாப்டுட்ருக்கோ
ம் நீங்க அசைவோ வந்துட்டு பிரியாணி எல்லா நல்லா பண்ணுவீங்களா
இல்ல இது வரிக்கு நாங்க ப பண்ணது கடையாது இது வரிக்கு நா அது படிச்சது இல்ல எப்டி வெக்கன்
ஓ பிரியாணி பண்ணதில்லயோ
பண்ணதில்ல வீட்ல வந்து பெரிய ஆட்கள் வெப்பாங்க இது வரிக்கும் நா வெச்ச படிச்சதில்ல
நாளக்கி உங்களுக்கு பக் ரீதா தோழி
ஆமா ஆமா
ம் வாய்
அ ரொம்ப நன்றி ஆமா எடுத்தாச்சு
ஓ ஓகேகே என்னன்னப் பலகாரம்லா இனைய்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பிங்க என்னென்ன பலகாரம்லா பண்ணிட்ருக்கீங்க
டி பண்ணியிருக்கோ கின்னத்தப்பொ தெரியுமா கின்னத்தப்பொ கின்னத்தப்பொ ஆஹ் கின்ன தப்பம் சொல்லிட்டு அந்த அல்வால வெள்ள அல்வான்னு சொல்லுவாங்கல்லா ம் ஆஹ் அதுதா அது மட்டுந்தா பண்ணிருக்கோ இனி சாப்பாடுல்லா நாளைக்கி காலையிலதா இங்க மட்டன் இல்ல இங்க பீப் பதா பீப் இல்லாட கோழி
ஓ ஓகே ஓகே தோழி ஓகே உம் நாளிக்கு நல்லா சிறப்பா கொண்டாடுங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா
உம் வேற உங்களுக்கு மூவிஸ்லாம் எந்த மாதிரி எந்த ஹீரோ பிடிக்கும் ஹீரோயினி எந்த மாதிரியான மூவிஸ்
எனக்கு இந்த மூவிஸ்னு எடுத்தாலே ஹாரர் மூவிஸ்தா நல்லா புடிக்கும் ஆனா அது பாக்க பயமாவும் இருக்கும் ஆமா பயமாவும் இருக்கும் ஆனா அதுதா நல்லா பிடிக்கும்
ஓ அப்ப நீங்க வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மூவிஸ் தா பாப்பீங்க
ஆமா கண்டிப்பா அது மாதிரியா ஆஹாரர் மூவி இன்னு உம் இந்த த ந்த டுவிஸ்டேட் மூவி உண்டு தெரியுமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல
உம்
அந்த மூவி நல்லா புடிக்கு
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ஆஹ் ட்டும் இல்லாம சீரியல்ஸ்லா நீங்க பாப்பீங்களா
சன் டிவில
சன் டிவி இ‌ உதாரணமா
உதாரணம் வந்து ரொம்ப இப்பவும் ரொம்ப பாத்தா மூன்று முடிச்சுனு சொல்லி சீரியல ஒரு சன் டிவில ஓடிட்டு இருக்கு
ஓ சேரி செரி
அதுதா பாக்குறது அதுவு சில நேரம் பாத்துட்டு இருப்ப அந்த சீன்ஸ்லா எல்லா ரொம்ப மொக்கையா போச்சுன்னா அதயும் பார்க்க விட்றது கொஞ்ச இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ் மட்டும் து
ஓ ஓகே தோழி ஓகே தோழி விஜய் டிவி எல்லா பாப்பிங்களா
விஜய் டிவி மின்னாடி தா பாத்துட்டு இருந்த இப்ப பாக்குறது இல்ல வீட்ல எல்லாருமே சன் டிவி மட்டும் தா பாப்போ பாங்களா அப்போ அவங்க கூட போய் சன் டிவில போ
ஓகே தோழி முன்னாடி நாங்களுமே சன் டிவி தா பாத்துட்டு இருந்தோ அதுக்கு அப்புறம் தா விஜய் டிவிக்கு மாறிட்டோம் இப்ப விஜய் டிவில உள்ள எல்லா சீரியல்சுமே ஓடிட்டு இருக்கு ம் உம் இப்ப விஜய் டிவி பாத்து அதுல உள்ள சீரியல்சா ஓடிட்டு இருக்கு இப்ப அதனால இப்ப நாங்க இந்த சைடு என்ன ஓடுதோ அது சூப்பர் சேத்து சூப்பர் சிங்கர் அப்புறம் விஜய் டிவி ரிலேட்டடா என்னென்ன ஸ்டார்ட் மியூசிக் ஆ பாப்பே
அ அது நல்லா இருக்கு அது எனக்கு ரொம்ப புடிக்கு
ம் அந்த மாதிரியான சீரியல்ஸ் அதுல வர சீரியல்ஸ் அதுல வர ஆஹ் நிகழ்ச்சிகள் ஆ அது மாதிரியே இப்ப பாத்தாச்சு தோழி அது இல்லாம ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா மொபைல் கொஞ்சொ பாக்குறது அப்படியே டைம் ஓடிரு உங்களுக்கு ஃப்ரீ ட்டைம்னா என்ன பண்ணுவீங்க இந்த கதை புத்தகொ அந்த மாரி படிப்பிங்களா மொபைல் தானே ஓகே தோழி ஓகே தோழி உங்களுக்கு இந்த கதை படிக்கிறது கதை புத்தகம் அப்புறொ இந்த கவிதை இந்த மாதிரி பு புக் படிக்கிறது
கத வந்து கத படிக்கிறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் தெனாலிராமன் கத் இருக்குல்ல
ம்
இந்த கதைல்லா படிக்கிறதுல இன்ட்ரஸ்ட் உண்டு
ஓ ஓகே தோழி ஓகே தோழி கதைகள் நம்ம படிச்சோ அப்படின்னா புதுசா நம்ம என்ன தோழி ஆ பஞ்சதந்திர கதைகள் ஓ ஓகே தோழி ஓகே தோழி ஓக்கே தோழி நம்ம நெறயா பேசி பேஸ்னோ ஆஹ் நெறயா நா தெரிஞ்சி நீங்க பேஸ்னதுல நம்ம தொடந்து பேஸ்லா நன்றி தோழி
ஆ